கேக்கவே மாட்டேக்குது
ஹலோ இப்ப கேக்குதா
கேக்குது சொல்லு
ஆனா ரொம்போ லேட்டா கேக்குது
ஆமா அது ஏன்னு தெர்ல டவரு ப்ராப்ளம்ன்னு நெனைக்கிறே நீ என்னன்னு தெர்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல
இங்கதா டவறு கெடைக்குனா டவரு கெடைக்குற எடத்துலதா ஒக்கான்ட்ருக்கே
நீ நா பேசுதா இப்ப டிலே ஆகுதா
இல்ல கேக் து இப்போ
ஓ கேக்குது ஆனா இப்ப பேசுறது நீ பிரேக் ஆச்சு
இப்ப கேக்குதா
ஆ கேக்குது கொஞ்ச நேரோ அமைதியாகுதுல
ஆமா லேட்டாதா இச்சங்கு ஒரு செகண்ட் கலுஞ்சு
செரி செரி சொல்லு
இங்கதா
நீ இந்ததடவ சண்டே போகாத
விட்டு விட்டு கேக்குது
இப்ப கேக்குதா
அ
இந்த வாரோ சண்டே
ம்
போகாத ன்னே
ஏ
ஏனா நா தனியா இருப்பேன்
உச்சன்னா சொல்து என்னோ முடியாது டி போன வாரோ அப்புற எதுக்கு போனு சொன்னே
போன வாரம் ஏன் போசோன்னா நான்தா ஊருக்கு போயிருவன்ல அப்டின்னே
ஐய்ய நீ ஊருக் போணுனா ச சாட்டர்டே சொன்ன சரி போயிட்டுவா அதுகேன்ன அப்டின்ன சரியா நிறுத்து
அப்ப நாங்க ரெண்டு பேருமே ஜாலியா இருந்தன்டி இப்ப நாங்க ரெண்டு நிமிஸ் ஆயிட்டோம்
அது எனக் தெரியாது டி நீங்க என்ன கேடோ ஆய் போங்க எனக்கு எதும் ப்ரச்சனையே கெடையாது
பாய்
ஒரு பன்னெண்ட் ஆவ்து
பன்னெண்டு ஆகுமா எங்க போற
அது முடிவ் பண்ணிக்லா
இதுலயே எடுத்துட்டு போய்க்கோ அதுதா ஒரு தண்ணி கலக்குத்துரு ஏன்ப்பா
பேன்லாம் இருக்கா ஏ சி தா இருக்கும்
அத்னால என்ன இவ என்ன ஏ சிக்கு பழகாதுதா உனக்கு பாய்ஸ் தொணைக்காச்சு என்னது
எவ்ளோ ரு கீழிச்சு போட்ருக்கு
நைன் ஹண்ட்ரட்
இந்த கொழந்திங்ளா ஆ அதா அதுலல்லா இதா குண்டி மூடிக் என்வடி ஓ
இதி ரொம்ப லேட்டா கேக்குதுடி ஞ என்ன பண்றது நைன் ஹண்ட்ரட் தா ஆனா லாபோ ஆனா நம் என்னுது
ஆமா இப்பவ்வோனாலும் கேப் ரெண்டு மூணு ரெண்டு அ முப்பது செகண்ட் கழிஞ்சு கேக்குது போ
ஆமா ம் அவ்வ நேர கழ்ஞ்சி கேக்குது எனக்கு நீ வேச தா நான் கேக்குறா நா பதில் சொல்லிட்டு இருக்கேன் லூசு மாரி
ம்
மத்தவங்க என்ன பண்ணுவாங்க இப்டி உக்காண்ட்டு இருப்பாங்க போல பேசிட்டு
இல்ல இந்த அளவுக்கு கேக்க இவ்ளோ நேரம் கழிச்சு கேக்காது
ம் ஒரு வேல டவர் பக்கத்து பக்கத்து டவர் நாலயோ
தெரியலாங்க என்னனு
ம் மத்த ரீசார்ஜ் குட கம்ப ஏனா நம்ளுக்கு இது நஷ்ட்டோ ரெண்டு ஜீ பி தீராது
ஆமா நானே எல்லாத்துக்கு தான பண்ணிட்ருப்பே
ம் ஃபை ஜி பண்ணு டவறு இங்க செரியா வரமாட்டேங்கிது மொதலெல்லா ஜியோ இதுல சீக்ரோ வரு இப்ப டவர் இங்க வரமாட்டேக்கிது அதா பிரச்சன
யா அப் இப்போ இது முன்னூத்தம்பதுருவாய்க்கு போட்டாலு நம்ளுக்கு நஷ்ட்ட தா ஆகுது
ஆ முன்னூத்தம்பதுக் போட்டா காசு நஷ்ட்டோ தொள்ளாயிர்வாய்க்கு போட்டா தா லாப நம்ளுக்கு இப்பயு மறுபடியு ஏத்த போறாங்க
அதா
ஃபைவ் ஜீக்கு வந்து தனியா இனிமே காசு குடுக்கணுமா
ம்
எக்ஸ்ட்ரா காசு ஆமா ஆ போர் ஜிய யூஸ் பண்ணிக்கோ ஃபை ஜி ஒன்னு அவ்ளோ ஸ்பீடு கெடைக்க மாட்டேக்குது எனக்கு
அதுதா தானாவே தா மாறு எனக்கு
அதுதா ஒனக்கு ஏ அப்டி ஆகுதுன் தெரியல அவரோட ஃபோனுக்குலா அப்டி இருக்காது
அப்றோ
ஃபை ஜிலே தா இருக்கு எப்ப வாச்சு ரொம்ப ஒன்னுக்கு வந்தா தா ஃபோர் ஜிக்கே மாறு
நா அவ் நா அவ்ளோ யூஸ் பண்றே இருந்தாலுமே எனக்கு ஒன் பாயிண்ட் எயிட் ஈவன் அந்த அளவுக் கூட முடிய மாட்டிக்கிது
ஆ அப்போ ஒனக்கு அன்லிமிட்டட் தா நெனைக்கிறே
ம் அன்லிமிட்டட் தா
ஆனா ஸ்பீட் இல்ல
பீட்லா இருக்கே
ஆ தெரில ஆனா அவரோடது நல்லா ஸ்பீடா இருக்கு அதே மாரி எனக்கு அதே ஃபை ஜி தானே ஆனா பாத்திலா எனக்கு வராது
ஏனா எனக்கு ஒரு ஒரு நிமிஷத்துல டக்கு டக்குன் ஏறிடு
என்னது
கொஞ்ச நேரத்லே ஏறிடுன் சொல்றே
என்ன ஏறுங்கற ஜார்ஜா
இல்ல ஆப்பெல்லா
ஆ ஐய்ய அது எனக்கு தா ஏறு மத்தது சொல்றே இந்த வீடியோஸ் வறது அதெல்லா
ம்
ஏ ஃபோனுக்கு ரொம்ப இதாகு ஏனா இந்த ஃபோனு பொருத்தாமா டவரு
டீ என்னோட ஒரு போட்டோ வரவே இல்ல டி
எந்த ஃபோட்டோ
அந்த அந்த அ செம்மொழி பூங்கால வச்சி எடுத்தது
ஆ எல்லா அனுப்பியாச்சு
ஆஹ அது இல்லவே இல்ல தேடி பாத்துட்டே நானு
சேர் பா ஆன இதுல இல்ல அம்மாவோட ஃபோன்லலா டெலீட் பண்ணியாச்சு
உன்ன யாரு மூடி டெலிட் பண்ண சொன்னது
போட்வேட்ஸ் பேஸ் கூடவா தெர்ல இதுல
நீ சொல்லு யாரு உன் டெலீட் பண்ண சொன்னானே பெரியிவ மாரி எதுக்கு டெலிட் பண்ற
இதுல எல்லாத்தியு எல் அப்ப இதுக்கு ஸ்நாப்சாட் மட்டு தா இருக்கு ஸ்நாப்சாட்ல எடுத்ததா யார் எடுத் தந்தது யார் எடுத்தந்தது அவர் எடுத்து தந்தா
ம்
அதுல இருக்கறிது எல்லாமே அனுப்பிட்ட அது ஒவ்வொருவங்களு கிடக்குது ஒன்னோடதுல தேடு பொறுமையா ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ண அப்ப கெடைக்கு நீ வந்து அப்பிடி பாக்குறானால உனுக்கு தெரிய மாட்டேக்கிது கொஞ்சோ இதாக்கி பாரே தெரியு
ஆல்ஃபோட்டோஸ்லே ஜூம் இன் ஜூம் அவுட்டா
ம் பண்ணிக்கலா ஏன் போன்ல இருந்துச்சு அப்றோ செரின் சொல்லி ஒன்ன எடத்து பண்ணி போதுப்போ அது வந்துச்சு பேக் இதுல வந்துக்கலாமா பேச பேஸ் ச
ஓ வந்துக்லா
ஒன்னு ஆகாதா
நானே பேக்கு தா வந்து பேசிட்டுருக்கே
அப்படியா நா இதுவரையு பேக் வந்ததுல்ல
நீ வந்து பாத்தா உனக்கு கேக்குமா பேக் வந்தா கேக்குதா
ஓ கேக்குது இப்ப மொத மாறியொன்னு லேகாவல இப்பல்லா கேக்குது நீ பேசுத்து கடக்கடன்னு
கடகடன் கேக்கறதுக்கு நா சொல்லல
ஆ
இது உனக்கு வாய்ஸ் என்னோடது கேக்குமான் கேக்கறே
ஆ அது தெர்ல சொன்ன மாரி ஆமா இல்ல ப்ளூடூத் கனெக்ட் பண்ணா கேக்கு
ம் ஆனா தெரியாம கூடி ப்ளூடூத்த டச் பண்ணா அது இதாயிரும்
கட்டாயிருமா காலு
ம்
உம்
நார்மல் காலே அப்படிதானே
ம்
ஆண்டி இருக்கு போட்டோஸ்ஸு
ஆ அத்தா சொன்னே ஆனா அதுல இது குத்த முடியாது இயர்போன்ஸ் குத்த முடியாது
ஐய்யையோ ஆமடி
ம் சொல்னுன் நெனச்சே அப்பறோ இது குத்த முடியாது இப்ப வர புது போன்லே எல்லா அது வராது வரமாட்டிக்கிது
அடிங்கம்மா
அவரோடதுல இல்ல ஆனா வந்து இப்போ அதுக்கு பதில்லா இயர்போன்ஸ் விக் குது ஆனா அந்த சீ டைப் கேபிள் மாரி சீ டைப்ல குத்தி குத்தற மாரி
பாத்துக்லா
ம் அது கொஞ்சோ கஷ்டோ நம்ம இயர்போன் போட்டு சார்ஜ் குத்த முடியாது அந்த மாரி
இயர்ஃபோன் போட்டுட்டு யாராவது சார்ஜ் குத்துவாங்ளா
பவர் பேங்க் பண்றீன்னா எங்கயாச்சு வெளியே போம்போது அப்டி சொல் ம் தட்ஸ் ஆல் இந்து என்னோடதுல இருக்கு அப்றோ அவரோடதுல கேட்டப்போ அவரோட இல்ல இல்லன் அந்தி ஃப்ஸ்ட்டு கல்யாணமான ஸ்டாட்டிங்ல பாக்கும்போது இல்ல என்ன இதுல இந்த ஓட்ட இல்ல அப்டி கேக் கும்போது ஆமா அதெல்லா இருக்காது புது வர ஃபோன்லலா அப்டினு அப்ப தா தெரிஞ்ச்சு ஓ அத அந்த ஃபீச்சரே எடுத்துட்டாங்க அது ஒரு நல்ல ஒரு காலமா இருந்ச்சு
ஆமா டி
வயர்டு இயர் ஃபோன்னா தா கெத்து அப்பல்லா
ம் இப்பல்லா நறைய செலபிரிட்டிஸ்சே அதா போட்றாங்க
ஆமா இப்ப அது மறுபடி ட்ரெண்டுக்கு வந்துடுச்சு ஆனா பாத்தா அந்த இது எடுத்து உட்டாங்க இன்னி அவங்கல்லா எது குத்துறாங்கன் தெரில நா கவனிச்சது இல்ல நஜூவாட்ட கேட்ட தெரியு
நஜ்வாலா அது யூஸ் பண்ண மாட்டா நெனைக்கறே
நஜூ யூஸ் பண்ண மாட்டா ஓட்ட இருக்கான் கேட்டா தெரியுல
ஐ ஃபோன்ல சொல்றியா ம் தெரில
ம் இதா
உனக்கு எதாது அமௌண்ட் வந்துச்சா வர்லல
ஒன்னுமே வர்ல ஒருவேல அவுங்கள்கு சொல்லணுமோ
அய்ய
சும்மா நம் பாட்டுக்கு பண்றது தானா
அது நறைய நாள் ஆகு அப்பதா உன்னோட டாஸ்க்கெல்லா ஃபர்ஸ்ட் வேலிட் ஆகணு
ம் அது சிரி பாத்திபன் சொன்ன சார் நீங்க ஏத்துங்களே இல்ல
ஏன்
அயே சேஃபு தாங்குறாங்க
போச்சொல்லு அப்ப வாய முடிட்டு
அதுதா நானு உட்டுட்டே சேரின் சொல்லி இரு
சேஃப் இல்லனா அப்றோ நம்ம ஏத்துவமா ஏ அறிவு வு இல்லையா ஒன் ஃபிரெண்ட்ஸ்
தெரில அவுங்குளுக்குலா ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்கள நா இவர்ட்ட இவரு கூட பேஸ்லன் பாத் தா இப்டி ஆயிடுச்சு அதுவா டவர் வேற கெடைக்க மாட்டிக்குது
ஆமா
கடைல டவர் சூப்பரா கெடைக்கு ஆனா அங்க உக்காந்து பேச முடியாது பேரக்ரவுண்ட் நைஸா இருக்கு அந்த மாக்கா பையனோட ரிஸ்வன் கல்யாணத் வச்சாலு நாங் போ மாட்டோ ஏனா அந்த பையன் எங்க கல்யாணத்துக்கு வர்ல ரிசெப்ஷனுக்கு வர்ல ஆனா வந்தா வந்தன் சொன்னா னாமா
யார் ரிஸ்வான்
குண்டு பையே டி இந்த குண்டே கடைல இருப்பான்ல குண்டே ஏ இவரோட கடைல இருப்பாலடி புழுவாத தெரியாதாமா சப்புனு அரைஞ்சிடவேன் தெரியாதுன்னு சொன்னீன்னா
மூடு தெரியாதுன்னா தெரியாதுதான்
அது மொதோ மொதல்ல இருந்தல்ல இப்ப குடு கோழிக்கு போயிட்டேன்னு சொன்னான்ல பால் பால் ஆ ஆ
பாலுக்கு
ஆ அவந்தான்